ஆஹ் கேக்குதுங்க
ஆஹ் இப்ப நல்லா கேக்குது உங்களுக்கு கேக்குதா நல்லா இப்போ
இப்ப கேக்குது நேத்தோட இன்னைக்கு ஓரளவு கேக்குது
ஆஹ் இன்னைக்கு நான் ஹெட்போன்ஸ் போடல அதனால கேட்கும்னு நெனைக்கறேன் ம் என்ன பண்றீங்க?
நான் சும்மா தாங்க இருக்கறேன் நீங்க?
நானும் சும்மாதான் இருக்கேன். வீட்ல எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க
போ
ஆஹ் என்னோட அம்மா பாட்டியும் அப்பா பாட்டியும் உக்காந்து வெங்காயம் உரிச்சுகிட்டு இருக்காங்க நாளைக்கு கொழம்புக்கு. கேக்குதா?
நாளைக்கு கொழம்பு. நாளைக்கு கொழம்புக்கு இன்னைக்கே இது பண்ணிட்டாங்க
ஆமா. வெங்காயம் அட்வான்ஸா அ அ முன்னாடியே உரிச்சு வெச்சுருவாங்க
சரி சரி
அதனால தேவைப்படறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஐயோ உபயோகப்படுத்திக்கலான்ட்டு. மன்னிச்சுக்கோங்க. நா மறந்துட்டேன் நீங்க என்ன பண்றீங்க
நான் சும்மவே அது லேட்டா தா என்ந்திச்ச அப்புறம் அப்படியே சும்மா சாப்பிட்டுட்டு இருந்தேன் உங்களுக்கு வேற ஏதோ வேற ஏதோ ஃபோன் வரு ஒரு குணங்
இல்ல அது பிரச்சன இல்ல அது பாத்துக்கலாம் அது எனக்கு என்னன்னு கூட பாக்க முடியல நான் எதுவும் போடல நான் போன்ல பேசிட்டு இருக்கேன் அதனால எனக்கு யாருன்னு பாக்க முடியல சாப்பிட்டீங்களா
இல்லங்க நான் இன்னு சாப்பிடல நீங்க சாப்பிட்டீங்களா
சாப்பிட்டேன் காலையில சாப்பிட்டேன் சாம்பார் சாப்பாடு அப்புறம் உருளக்கிழங்கு வெங்காயம்லாம் போட்டு அவியல் பண்ணியிருந்தாங்க அவியல் கொஞ்சோ வேகல மத்தபடி சாப்பாடு சாம்பார் நல்லா இருந்துச்சு
நீங்க போலையா கோய்ளுக்கு
இல்லண்ணா வெயில் பயங்கரமா இருக்கு அது இல்லாம அவங்க சாமி கும்பிட போறாங்க
செரி செரி
மேல நம்பிக்க இலல அது போயிட்டு வெயில கூட்டமா இருக்கும் கூட்ட நெரிசல்ல சிக்கிக்கிட்டு எதுக்கு
செரி செரி
அவங்க போயிருக்காங்க ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க குளிர்ச்சியா ஏதா வாங்கிட்டு வர சொல்லி சொன்னேன்
உம்
வாங்கிட்டு வருவாங்க சாப்பிடலாம் இதான்
கேக்குது கேக்குது
என்னாச்சு உங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலையா
இல்ல இல்ல நான் பேசிட்டுதான்ன சொல்லுங்க நான் பேக்ரவுண்ட்ல ஏதோ வாய்ஸ் கேக்குதான் பாத்துட்டு இருக்குறேன் எனக்கு
என உங்க இதுல இருந்து எனக்கு எதுவும் கேட்கல ஏன் இதுல இருந்து ஏதாவது கேக்குதா
இல்ல இல்ல உங்கள எதுவும் கேக்கல என்னதெல்லாம் கேக்குதானு பாத்துட்டு இருக்கறேன் வீட்டுல
ஓ செரி செரி ஓ எனக்கு எதுவும் கேக்கல
போய் டிவிய ஆஃப் பண்ணிட்டு வந்தேன்
ஓ செரி செரி
சொல்லுங்க அப்புறம்
அப்பறோ என்ன அப்பறோ நாளைக்கு தா நல்லாருக்கு நாளைக்கி ஆ பரோட்டா போட போறாங்க
ஒங்க வீட்
இந்த மாதிரி சமையல் காரற கூட்டிட்டு வந்து
உம் உம்
காரற கூட்டிட்டு வந்து
வீட்லே செய்ய போறீங்க
வீட்லே வந்துட்டு செய்ற மாதிரி
கோவில்ல தா நெறையா வெளையாடுறதுக்கு இருக்குமே அதாலாம் போயி வெளையாடலாம்ல
இந்த வெயில்ல என்னங்க விளாட போறீங்க வெயில் எப்ப
ஹலோ இந்த கோவில்ல நெறைய உம்
உங்களுக் புரியிதா கோவிலுக் இல்ல பயங்கர கூட்ட நெரிசலா இருக்கு இன்னைக்கு திருவிழா அதனால பயங் ங்கரமா கூட்ட நெரிசல் இருக்கு இந்த வெயிலுக்கு கூட்ட நெரிசலுக் கும் சிக்குனா அவ்ளோதா நசிக்கிருவாங்க அதனால தா போய்ட்டு அவதி பட்றத விட பேசாம வீட்ல இருந்துர்லா எதாவ்து வாங்கிட்டு வருவாங்க அந்த ரெண்டு பாட்டியு என்ன வேல வாங்கிக்கிட்டே இருக்காங்க ஆமா எதாவ்து வேணுனா கேளுங்க அப்டினு சொல்லிட்டு வந்தே தண்ணி வேணுன் கூப்ட்டாங்க திரும்ப இதுல ருந்து வெ வெங்காயம் வெட்டணுனு ஆஹ் கத்தி எடுத்துட்டு வான் சொன்னாங்க திரும்ப வந்துட்டு வெங்காய காலியா போச்சு வெங்காயம் எடுத்துட்டு வா சொல்றாங்க இதுக்கு நா கோயிலுக்கே போயிருப்பண்டா அப்டி இருக்கு
அப்படிங்கிற மாரி இருக்கா
ஆமா நீயு ஒட்காந்துக்கிட்டு என்னய வேல வாங்கிட்ருக்க
உம்
கேக்கு காது ஷார்ப்பு நல்லா கேக்கு நா அமைதியாதா பேசிட்ருக்கே நா அவ்ங்க ரொம்ப கொஞ்ச தூரமா இருக்காங்க அதுனால கேக்காதுன் நெனைக்கிறே ஒரு வேளக்
செரி செரி என்ன சும்மா இருக்கப்ப என்ன பண்ணதுவு
நா சும்மாருக்கப்போ பொழுதுபோக்குக்காக இங்க என்னோட அத்தை பொண்ணோட கொழந்தைங்க இருக்காங்க நா அவ்ங்க கூட கொஞ்ச நேர விளையாடுவே அது ந நேரம் போகு அது நல்லா நல்லா இருக்கு சுவாரஸ்யமா இருக்கு
உம் உம் இல்ல அத தாண்டி வேற எதாவ்து வெளில போய் வெளாட்ற மாரி எதா வெளையாடுவீங்ளா
வெளியில போயட்டுலா ஏங்க இந்த வயசுல என்னங்க வெளிய போய் விளாடுறது விளையாட சொல்லி அவங்க வெளிய வெளிய போக சொன்னாலுமே நம்மளுக்கு விளாட விருப்ப வரமாட்டேங்குது
சோ அது ஒரு ஒரு வயசுக்கு மேல அது தோணாது
அதுத்தா இந்த பிள்ளைங்களானா எப்பமாச்சும் இந்த மாதிரி ஆ விளையாட்டு பூங்கா அந்த மாரி எடங்களுக்கு கூட்டிட்டு போவே அப்போ இப்பல்லா நிறைய விளையாட்டுகள் வந்துருச்சு இல்லையா நெறைய பூங்காகள்ல அந்த மாதிரி விளையாட்டுகள் அதெல்லா விளாடுவோம் நேரம் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க ஏனா நா வந்து காதுல வ
போன ஆஃப் பண்ணி வச்சு பேசிட்ருக்கிங்ளோ
ஆ போன காதுல வச்சு பேசிட்ருக்கே
சரி சரி ம்
அடிக்கடி எடுத்து பாக்க முடியாது
ம் ம் இல்ல இன்ன நேரோ ஆவல இருக்கு இருக் நீங்க சொல்லுங்க
நானு பாக்குறே என்ன பேசுறதுன்னு ஒண்ணு வரமாட்டேங் ஒன்னும் வரமாட்டேங்குது என்ன பேச ட்டுதுன்னு காலையில வந்தே காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சுட்டே கால்ல அஞ்சு மணிக்கு எழுந்திச்சிட்டு குளிச்சுட்டு கெளம்பி ஒரு ஆறு மணிக்கு கெளம்பி வந்தோம்
சரி
இங்க வரப்போ எட்டு மணியாய்ச்சு நல்ல வேல ஏழு மணிக் ந்தனல வெயில் எதுவு இல்ல குளிர்ச்சியா இருந்துச்சு
நைட் இது நைட்டுதாங்க தெ திருவிழா நல்லா நடக்கு நெனைக்கிறே நைட்டு தான மோஸ்ட்டா அது பண்டிகை நடக்கும்
ஆமா இது வந்து மதிய கொடைன்னு சொல்லுவாங்க இப்போ அங்க நடக்கும்
இல்ல இந்த நைட்டுல வந்து அளவுகுத்துறது கரோக எடுக்குறது அந்த மாரில்லா இருக்கும்ல
அப்டியா எனக்கு தெரியாதுங்க நா பாத் இல்ல இல்ல இருக்கலாம் இருந்திருக்கலாம் இருக்கலாம் அ நா பாத்தது எல்லாதெல்லா இங்க அவ்ளோவா யாரு அழகு குத்தல மாட்டாங் ட்டங்கா
அதுதாங்க ஒரு மாரி ரொம்ப ஈடுபாடா இருக்கு அதலாம் பாக்கறதுக்குதா ம்
வந்துட்டு இந்த மாதிரி ஆஹ் நெறைய இது பண்ணுவாங்க அது தெர்ல அப்புறம்.
போர் அடிச்சா எங்கா படத்துக்கீது போவீங்களா.
ஆஹ் போவே ஏ எல்லா படத்துக்கு போகமாட்டே ஏதாவது நல்ல பட வந்தா போவே. ஏதாவது நல்ல பட எல்லாரு பாத்துட்டு நல்லா இருக்கு அந்த மாரி சொன்னாங்கன்னா போவே
யாராவது குறிப்பிட்டு உங்குளுக்கு புடிக்குமா
மத்தபடி புரியல.
இ யாராவது குறிப்பிட்டு உங்களுக்கு பிடிக்குமா நடி நடிகர் இதுல்ல.
ஆஹ் பிடிக்கும். ஆனா அத குறிப்பிட கூடாது இல்லியா.
அதையு குறிப்பிடக் கூடாதா இங்க.
உம் ஆமா குறிப்பிட கூடாது.
சேரி சேரி நல்லது. உம்.
எப்போ சாப்புடறதா இருக்கீங்க.
நான்னு நா இப்ப சாப்புட்ருவே இப்ப மதிய இந்த டைம்ல சாப்புட்ருவே காலையில எந்திரச்சது லேட்டு தா சரி அ அந்த டைம்ல சாப்பாடு போடலா வீட்டுல.
சரி நா கொஞ்ச நேர கழிச்சு கூப்படவா.
ஆஹ் சரி.
நா வச்சுடற
ஆஹ் வச்சர்ற
ஆஹ்